ஹலோ அக்கா நல்லா ஓகேங்களா
ஆ நல்லா இருக்கேன்
ம் என்ன பயச்சிருக்கீங்க வீட் இல்லக்கா நீங்க தான் பிஸியா இருக்கமரி இருக்கு உங்க வாய்ஸு
இல்ல நான் ஒரு ஃபங்சனுக்கு போனோம் சரி அதுக்கு எல்லாருமே ஒரே மாரி சேரீ வந்துட்டு கட்டிட்டு வரலாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க
ஓகே
அதுக்கு சேரீ வந்து நான ஃபர்ஸ்ட் ஒரு சேரீ வந்துட்டு அ அது கட்டியிருந்தேன் அது எனக்கு ரொம்ப பிடிச் முச்சிருந்துச்சு எல்லாருமே வந்துட்டு அதே சேரீ வந்துட்டு மறுபடியும் எடுக்கலாம் இது நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லி சொல்ட்டாங்க செரி இப்ப அந்த சேரீ தேடுனா எங்கெயுமே கெடைக்க மாட்டேங்குது
ஓ அப்டியா ஆஹ இப்போ உள்ள வந்த மாரி நீங்க ஆன்லைன்ல செர்ச் பண்ணி பாக்கலாம்ல்ல அந்த சேரியோட போட்டோ இந்துச்சுன்னா அதே சர்ச் பண்ணி பாருங்க
ஓ ஆன்லைன்ல வந்துட்டு சர்ச் பண்ணியாச்சு அப்றம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் வந்துட்டு எல்லாம் அவங்கவுங்க ஏரியால இருக்கிற ஷாப்பு எலாம் போயிட்டு அங்க இருக்கானும் கேட்டு டாங்க அது வந்து அந்த கிளாத் வந்துட்டு இருக்கு ஆனா அந்த டிசைன்ல இல்ல இப்போ ஒரே மாரி கட்டுறோம் அப்டின்னா ஒரு ஒருத்தங்க வேற வேற டிசைன்னன்னா கலர் ஒரே மாரி இருந்து டிசைன் வேறனாலுமே அது வேற மாரிதானு தெரியும் தனியா அதனால ஒரே பேட்டன்ல ஒரே மாரி டிசைன்ல ஒரே மாரி பிளவுஸ் இந்த மாரி போடலாம் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லி முடிவு பண்ணியா சு ஒரு பத்து பேரு ஆனா வந்து வந்து இப்போ இப்போ ஒரு ஆளுக்கு கெடச்சிருச்சு மத்தவங்களுகெலாம் கெடைக்கல அப்டின்ட்டும் இல்ல யாருக்குமே டோட்டலாவே கெடைக்கல ஆனா இப்ப அதுதான் அப்டின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிட்டாங்க சரி அதுதான் தேடிட்டு இருக்கோம் எங்க கெடைக்கும் என்ன அப்டின்னு சொல் சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கோம் அப்டியே ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டே இருக்கோம் ஆனா எங்கெயுமே காணோம்ஆன்லைன்லயுமே காணொம்
அப்டியா எல்லா இதுலுமே ட்ரை பண்ணீங்களா ஒரு இதுல மட்டும் ட்ரை பண்ணி பாத்தீங்களா ஆன்லைன் ஷாப்பி்ங்ல
இல்ல இப்ப நம்ம பொதுவா இப்ப போயிட்டு ஒரு ஆப்குள்ள போய் போடுறோம் அப்டிங்கிறதுக்கு பதிலா கூகுள் லென்ஸ்ல போய் போட்டோம்னாவே அது எந்த ஆப்ல இருக்கு இல்ல எந்த ஸ்டோர்ல இருக்கு பக்கத்துல இருக்க கடகள்ல இருக்கா கூட அது காமிக்கும்ல அந்த மாரிதான் போட்டு லென்ஸ்ல போட்டு பாத்தா அ நெறைய இந்த பிளிப்கார்ட் அமேசான்ல வேற வேற டிசைன் அதாவது பிளாக் கலர்ல சேரீ ஆனா அதோட அ அந்த அதுக்கு பேர் என்ன பாடர் வந்துட்டு அ அகலமா இருக்கு இல்லாட்டி அந்த அது என்னது ப பைப்பிங் பைப்பிங் தான் தேடி இருக்கிறது ஆனா அந்த அந்த ஆரி ஒர்க் மாரி பண்ணிருப்பாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கு க்காங்க அப்றம் அதுலயே வளைவு வளைவாெல்லாம் பண்ணிருக்காங்க அப்டியெல்லாம் வேண்டான்ட்டு தான் வெறும் சிங்கிள் பைப்பிங்கோட வச்ச மாரி பாக்கலாம் அப்டின்னு சொல்லி தான் பாத்துட்டு இருக்கு எதுலயுமே காணோம் எல்லாத்துலயுமே அப்டியேதான் இருக்கு
செரி செரி நானும் இப்பலாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ரொம்ப தேடி பாத்துருக்கேன் காலேஜ் டயத்துல என் ஃப்ரெண்டும் ஒரு போட்டிருந்தா சுடிதார் அத வந்து செர்ச் பண்ணி பாத்து அது எங்கயுமே ஆன்லைன் ஸ்டோர்ல எதுலையுமே அவைலபிளே இல்லகடைசியில பார்த்தாலோக் லோக்கல்ல ஷாப்ல இருந்துச்சு அது அதே போல உங்களுக்கு பட் லெக்கல இருக்கு பாருங்க
இல்ல இங்க அவுங்கவுங்க ஏரியல இல்ல ஒரு - ஒரு ஊர்ல இருக்காங்க சார் அப்ப அவுங்கவுங்க ஏரியாவல வந்துட்டு அந்த பேட்டன் கொண்டு போய் காம்ச்சா இது வந்துட்டு ஓல்டு மாடலு அதுக்கப்புறம் வந்து இது இப்ப இல்ல அப்டின்ற மரி சொல்றாங்க இப்போ பழைய காலத்துல நம்ம அம்மாவெல்லாம் போட்டிருந்த அந்த அந்த - அந்த மயில் கலர் பாவாட சட்டை அப்புறம் இந்த ஆ அதெல்லாம் இப் இப்ப ட்ரெண்டிங்ல வந்துருச்சுல்ல சோ அதனால நம்ளும் வந்துட்டு பழைய மாடல்ல இருக்கிறதவே நம்ம இப்ப ரிட்டன் எடுத்து நம்ம கட்டிட்டு போனோம்னா நல்லா இருக்கும் இது வந்து நாங்க காலேஜ் டைம்ல வந்துட்டு அஹ எங்களோட அந்த அஹ ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் வைப்பாங்கல்ல அந்த டைம்ல இதே சாரிய எல்லாரும் கட்டிட்டு போயிருந்தோம் சோ இப்ப பதினஞ்சு வருஷம் பன்னெண்டு பத்து வருஷம் ஆயிருச்சு சரி இப்ப நம்ம அதே மரியே கட்டிட்டு போலாம் அப்டின்னு சொல்லிட்டு தான் இப்போ செரின்னு சொல்லிட்டு பாத்தா ஆஹ அது மரி கிடைக்க மாட்டேங்குது அதனாலதான் சரி இப்ப என்ன பண்றதுன்னு தெரில
ஓ நீங்க - நீங்க இப்ப தேடிட்டு இருக்க சாரீ வந்து பளய மாடல் ஆனா ட்ரெண்ட் ஆகறதுக்கு முன்னாடி நீங்க கட்ணும்னு நினைக்கிறீங்க அதான உங்க கான்செப்ட்
ஆமா இப்போ எல்லாமே வந்துட்டு பழசுதான வருது நாங்க இப்போ சும்மா வந்து ப்ளிப்கார்ட்ல ஒரே மரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பாக்கிள ஃபுல்லாவே பழசு எங்க அம்மா வந்து பாவட தாவணி கட்டிட்டு இருந் இருக்கையில இருந்த போட்டோல நாங்க பாத்ததெல்லாம் வந்து இப்போ புதுசா ட்ரெண்டிங்ல வந்துட்டு இப்ப பாவாட தாவணி செட்டு வந்து போட்டுருக்கறாங்க செரி அப்ப நம்ம வந்துட்டு காலேஜ் டைம்ல இப்ப காலேஜ் ஃப்ரெண்டுக்கு தான் வந்துட்டு மேரேஜ் செரிஅப்ப அதே - அதே சாரீ வந்துட்டு நம்ம கட்டிட்டு அந்த இதுக்கு போகலாம் அப்டின்னு சொல்லிட்டு தான் பண்ணது பாத்தா அந்த மாரியே கிடைக்க மாட்டேங்குது
சரி சரிக்கா நீங்க சொல்ற மரியே பிளாக்கில கிடைக்காம வேறு கலர் இருந்த ஓகேவா எல்லாருக்குமே ஒரே மாரி சேம் டிசைனில் வேற கலர்
இல்லையாமா அப்படியும் இல்லையாமா அது பொண்ணோட ட்ரெஸ் சும்மே வந்துட்டு கொஞ்சம் இந்த பிளாக் கலர்ந்த மாதிரி ஒரு மாரி லைட் கிரே லைட் கிரேல டார்க் கிரேல பாத்தா பிளாக் கலரா இருக்கும் ஆஹ கிட்ட போய் பாத்தோம்னா லைட் கிரே மாதிரி இருக்கும் செரி அப்ப நம்முளும் வந்துட்டு அதுக்கு ஈக்குவலா வந்து போட்ணும் அப்டின்றப்போ செரி காலேஜ் டைம்ல இது தானே போட்டு நம்ம எல்லாருமே ஒட்டுக்கா போட்டோ எடுத்தோம் செரி மறுபடியும் ரீயூனியன் மாரி பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு தான் சேம் அதே சாரியே இருக்கு இருக்கா அப்டின்னு சொல்லி பாத்தா இல்ல இப்ப எங்கிட்ட இருக்குது நா கரெக்டா வச்சிருக்கேன் ஆனா மத்தவங்கலாம் வந்துட்டு அது - அது குடுத்துட்டாங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு அது ஃபேடு ஆயிடுச்சு கிழிஞ்சிருச்சு ஆஹ காணும் இந்த மாதிரி எல்லாம் நெறைய பேத்துக்கு இருக்குது ஏன்னா பத்து வருஷம் ஆயிருச்சு அதனால இப்ப என்னோடதுமே அந்த பைப்பிங் பிங்கல்லாம் ஒரு மாரி ஆ துவைக்கிறப்ப இழுத்து அந்த மாதிரிலாம் தான் இருக்கு சோ புது கல்யாணத்துக்குன்னு போடையில புதுசா வாங்கி போடணும்ல அதுதான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல
செரி - செரிக்கா கல்யாணத்துக்கு இன்னும் நாள் இருக்குல நாள் இருந்ததுன்னா தேடி பாருங்க அப்டி இல்லைன்னா சொல்லுங்க ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணுறாங்களா அப்டின்றது பாத்து இந்த கிளாத்த இந்தமரி டிசைன் பண்ணித்தர முடியுமான்னு கேட்டு எத்தன சாரி வேணும் உங்களுக்கு தேவப்பட்டுச்சுனா
பத்து சாரி வேணும்
பத்து சாரீ ஓகே நானும் நியர்பைல இங்க தேடி பாக்கும் போது கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்களானு கேட்டு பாக்குறேன் என்ன காட்டன் ஃபேப்ரிக் என்ன மெட்டீரியல்ன்னனு சொல்ல முடியுமா
அது வந்து இந்த ரொம்ப வெயிட்டே இல்லாம இருக்கும்ல
ஷிபான்ஸ்
ஆஹ ஆமா அந்த மாதிரி அது வந்துட் டு இப்ப நம்ம அயன் பண்ண தேவையில்ல அது நம்ம உட்கார்ந்துட்டு எந்திரிச்சோம்னாலோ சுருங்காது அந்த மாதிரி கிளாத்தா இருக் உள்ள அதனால அதுவும் வெயிட் இல்லாம இருக்கும் அதனால தான் செரி அந்த மாதிரி சாரீ எடுக்கலாம் இப்போ ஃப்ரெண்டு ஒருத்தி என்ன சொன்னா நம்ம பிளைன்ல வந்துட்டு இந்த - இந்த காட் இந்த கிளாத்ல வந்துட்டு சாரீ எடுத்துட்டு நம்ம வெளிய குடுத்து பைப்பிங் ப வேணா பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு சொன்னா
ஆஹ அதுவும் பண்ணிக்கலாம் அதுவும் பெட்டர் தான் உங்களுக்கு நீங்க ஷிபான் எடுக்கறது வந்து ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நீங்க வியர் பண்ணணும்ன்னு அவசியம் இல்ல வீட்லயே நம்ம ஏதோ ஒரு நாள் வியர் பண்ணும் அப்டின்னாலுமே நம்ம வியர் பண்ணிருக்கறதும் ஒரு பெரிய ஹெவியா தெரியாது நம்மளுக்கு ஒன் டே கூட நீங்க வியர் பண்ணலாம் ஷிஃபான் எல்லாம் எடுத்தீங்கன்னா சிம்பிளா நீங்க சொல்ற மாரி பைப்பிங் தான் வைக்க போறன் ஹெவி வெயிட் இருக்க வேணா அப்படின்னு நெனச்சீங்கன்னா அது மச் பெட்டர் நீங்க டிராவலுக்கு கூட அது யூஸ் பண்ணலாம் அவ்ளோ நல்லா இருக்கும் அது
ஆமா நா அந்த சாரீ நல்ல நாலு வருஷம் அஞ்சு வருஷம்வரைக்குமே அது யூஸ் பண்ணிட்டுந்தேன் எப்போ வேணாலும் எடுத்து கட்டிக்கலாம் அப்படிங்கறமரி இருக் கும் நா வந்து வெளிய போகைல வீட்டுல இருக்கைல எதுக்காக இருந்தாலும் அது டக்குன்னு அது ஈஸியா கட்டுற மாதிரியும் இருக்கும் நமக்கு பட்டு சாரீலாம் எடுத்தோம்னா அதுக்கு அந்த மடிப்பு எடுக்கறதுக்கே வந்துட்டு ரெண்டு பேர் வேணும் இது அப்டியெல்லாம் இல்லல நம்ம டக்கு டக்குன்னு கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் வெயிட்டா இருக்காது பஸ்சு காரு எதுலயா இருந்தாலுமே நம்மளுக்கு அது கஷ்டமாவே இருக்காது
ஆம்மாம்மா அதுவு நம்மள மாரி கொழந்தல்லாம் வச்சிருக்கவங்க வந்து சம் டைம் தூக்குற மாரி இருக்கு பட்டு சாரில்லாம் கட்டிட்டு கொழந்தை எல்லாம் தூக்குறது ரொம்ப கஷ்டம் பட் சிஃபான் சேரினா நம்ம கட்டிட்டு கொழந்தை தூக்குறது கூட ஒன்னும் பிரச்சன இல்ல அந்த மடிப்பும் கலையாம நல்லாவே இருக்கு அது அது கசங்காது பசங்கல்லா மடி ல ஒக்காந்தா அந்த சேரியோட க்ளாத் வந்து கசங்கில்லா போகாது ஒரு ஃபங்கஷனுக்கு போறோ என்னடா இப்டி கசங்ன டிரெஸ் எல்லாம் போட்டு போறோ அப்டின்ல்லா நெனைக்காம எங்க போனாலு அது அப்டியே அந்த அந்த பழைய நெலைமைக்கு அந்த சாரி அப்டியே வந்த்ரு அயன் பண்ணா மாரியே வந்த்ரு அதனால பிரச்சன இல்ல நீங்க சூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல் வந்து நல்லாதா இருக்கு கெடைக்குதான்னு பாருங்க அப்டி இல்லைனா என்னன்னு சொல்லுங்க கெடைக்குது கெடைக்கலன்ட்டு எத்தன நாள் இருக்குன்னு சொல்லிடுங்க நா இங்க கெடைக்குதான்னு சர்ச் பண்ணி பாக்கறே
இன்னு அஹ் நெக்ஸ்ட் மந்த்துதா மேரேஜ் ஞ்சு இன்னு பிளவுஸல்லா வந்துட்டு கொஞ்ச டிசைனா பண்ணலான்னு சொல்லிட்டு இருக் க்காங்க ஃபர்ஸ்ட் சாரி கெடைக்கனும்ல சாரி கெடச்சாதான நம்ம அடுத்த ஸ்டெப்பு பிளவுஸ்க்கே போக முடியு அதனால இப்ப சா சாரி வந்துட்டு தேடிட்ருக்காங்க நா அந்த மாடல் வந்துட்டு நா அனுப்புச் டுறேன் அங்க உங்க ஊர்ல இல்ல உங்க வீட்டு சைட்ல ஏதாவது ஷாப்ல இருக்கா அப்டின்னு சொல்லிட்டு பாத்துட்டு சொன்னீங்கன்னா அப்போ மொத்தமா வேணாலும் ஆட்ருக்கு வந்து குடுத்துக்கலாம்
ஆ சரிக்கா ஆனா நீங்க சொல்ற மாரி பிளவுஸ் வந்து இப்பவே தைக்க ஆரம்மிச்சுடுங்க நீங்க பிளாக் எல்லாம் கேக்குறீங்கன்னா இப்போ உள்ள கண்டிப்பா கெடைக்கும் நம்ம அப்டி ஸோர் ஸ்டோர்லல்லாம் கடைக்க அப்டினாலுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிலாம் அப்டி இல்லனா பிளாக்ல எடுத்துட்டு பைப்பிங் ஸ்டிச் பண்ணி கூட வாங்கிலாம் ஆனா பிளவுஸ் மட்டும் கொஞ்சம் ஹெவி ஒர்க்கா பண்ணி போட்டுக்கோங்க வந்து ஏன்னா சாரி வந்து ப்லைனா சொல்றீங்க அப்டின்றப்ப பிளவுஸ்சும் ப்லைனா போட்டா நல்லா இருக்காது
இல்ல இல்ல பிளவுஸ் வந்துட்டு அஹ் அந்த எம்ப்ராய்டரி வச்ச மாரி அது ரெடிமேட்லயும் வந்துட்டு பாத்து வச்சிருக்கறாங்க ரெடிமேடாவு வாங்கிக்கலா இல்லாட்டி வந்து துணி எடுத்து எல்லாரு ஒரே மாரியே தச்சு
ஆனா துணி எடுத்து நீங்க தைக்கிறத விட ரெடிமேட் கொஞ்ச டிசைன்ஸ் நல்லா இருக்கும் உடனேயும் இருக்கு ஆனா உங்க சைஸ்க்கெல்லா அது செட் ஆகணு எல்லாருக்கும் ஒரே மாரி ஸ் சைஸ் கெடைக்காது ல்ல அவங்கவுங்க ஊர்ல அவங்கவுங்க எடுக்கிற மாரி இருக் க்கு
ஆஹ் என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ரெண்டு மூணு பேத்துக்கு வந்துட்டு தெச்சா வந்துட்டு அவங்களுக்கு செட் ஆகாது அதே வந்து அவுங்க ஆ ரெடிமேட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு செட் ஆயிக்குது
ம் ம் ம் ஆனா டிசைன்தா வேரியேஷன் ஆகும்னு நெனைக்கிறே சேம் டிசைன் எல்லா ஊர்லயு கெடைக்கணு இப்ப பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேரும் வேற வேற எடத்துல இருப்பாங்க சோ ஏதோ ஒண்ணு ரெண்டு பேர்தா ஒரு ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ற மாரி அவைலபிலிட்டி இருக்கு அப்டின்றப்போ டிசைன் மாறும்ல்ல
அதா ஒரே மாரி நம்ம ஆட்ரு குடுத்துரலாம் எங்களுக்கு இதே மாதிரியே வேணும் க்கு அப்டின்னு சொல்லிட்டு இப்ப டைம் இருக் க்றதுனால சேர் சாரீ வந்துட்டு இப்ப ஒரே கடையில எடுக் ஆனா அவங்ககிட்டே பிளவுஸ் வந்துட்டு கேக்லாம் இல்ல அப்டின்னா பிளவுஸ் மட்டுமே இப்ப பெரிய இந்த போத்திஸ் சென்னைசில்க்ஸ் இருக்கிற கடகள்ல வந்து வந்துட்டு ரெடிமேட் பிளவுஸ்ல்லா வச்சிருக்கறாங்கல்ல
ஆமா ஆமா இப்போ பெரிய கடன்னு இல்ல சின்ன சின்ன கடயில கூட ரெடிமேட் ப்ளவுஸ் எல்லாம் வந்தருதுக்கா எல்லாமே வந்துருச்சு
ஆமா ஆனா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அதிகமா கெடைக்கணும்ல ஒரே எடத்துலயின்னா நம்மளுக்
டிசைன்ஸ் அண்ட் வெரைட்டி ஆமா டிசைன்ஸ் வெரைட்டினா நீங்க சொல்றா மாரி பெரிய கடையில கேட்டா கெடைக்கு
க்லாஞ் தான் சொல்லிட்ருக்காங்க செரி நான் அது வந்து அந்த சாரீ நான் அனுப்ச்சு விட்றே
ப்பிவிடுங்க நானும் என்னன்னு பாக்குறே உண்மையாவே கெடைச்சதுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன்க்கா
ம் சரி ஓகே
ஓகேக்கா பாத்துக்கோங்க நான் அப்ற கால் பண்றே
ஆஹ் செர்